வணக்கம் தோலி நல்லா இருக்கீங்களா
வணக்கம் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா நல்லா இருக்கு தோலி நல்லா இருக்கோம்
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்க பசங்க எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்கோ அப்புறோ என்ன பண்ணிட்டு இருக்கிறிங்க
நா வீட்ல சும்மா இருக்கோ
ஆ செரி ஓகே தோலி ஒண்ணு இல்ல இப்போ இந்த தெருக்கடையிலெல்லா நமக்கு இந்த அதாது தெருக்கடை குட்டி குட்டி கடை எல்லா இருக்கு இல்லையா அங்க வந்துட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோ ஆ அது வது என்னன்னா இப்போ பிள்ளைங்களுக்கு அது ஒத் இல்ல சோ அது எதனால என்ன அப்டின்றது
தள்ளு வண்டி கட மாரி உள்ளதா
ஆ ஆமா ஆமா அத தா இப்போ நாங்க வாங்கி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த அது பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கல ஆ சோ அத மாதிரி நீங்க சாப்புட வேண்டான்றது பத்தி பேசலா அப்டின்னு உங்களுக்கு கால் பண்ணின ஏன்னா நீங்க பிள்ளைங்கள வெச்சிருக்கீங்க கூட்டிட்டு போவீங்க அந்த மாரி கடையில போய் சாப்ட்றாதீங்க அப்டின்றதுக்காக உங்கள கால் பண்ணியிருக்கே ரெண்டாவது ஆ எதனால இந்த மாரி சாப்ட்டதனால பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காம போனது அப்டின்னு எதாது உங்களுக்கு எது தெரியுமா
அது செல பேருக்கு வந்து அந்த தள்ளு வண்டி கடை வந்து ஒத்துகிடாது அந்த வய் வயித்துக்கு அப்டி ஒத்துக்கிடாது சில சாப்பாடுல்லா செல சாப்பாடு வந்து ஒத்துக்கிடு செல சாப்பாடு வந்து ஒத்துக்கிடாது
ஓ ஓ செரி செரி இப்போ இப்போ பாத்தி பாத்திங்க அப்டின்னா நம்ம வந்து எல்லா கடையில போயி வந்து சாப்புற்றதுனாலே இந்த ப்ராப்ளம் வருது அப்டின்லா நமக்கு கெடையாது செரிங்களா செல கடையில வந்து சாப்பாடு வந்துட்டு செல கடையில சாப்பாடு வந்து நல்லா இருக்கு செல கடையில சாப் வந்துட்டு சரி இருக்க மாட்டேங்குது இல்லையா ஆஹ் ஸோ அதனால நீங்க வந்துட்டு ஆஹ் இப்ப சாப்பிட போறீங்க அப்டின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கடையோடைய சுத்திரு அதாவது கடை இப்ப வச்சிருக்காங்க அப்டின்னா அத சுத்திரு எப்டி இருக்கு என்ன அப்டின்றத பாத்துட்டு அதுக்கப்புறோ நீங்க அந்த கடையில வாங்கி சாப்பிடலா அப்டின்னு நா நெனைக்கிறே
ஆமா அந்த சுற்று இது இது எப்படி சுத்தம் எப்படி இருக்கு அதெல்லாம் பாரத்துட்டுதான் நம்ப எந்த கடையினாலும் ஏருவோம்
ஆஹ் ஆமா ஆஹ் இப்ப பாத்தோம் அப்படின்னாக்கா இப்ப ஒரு கட அப் க்குறோ அப்டிங்கும் பொழுது அந்த கடைய சுத்தியும் இப்ப இங்க இப்ப நாங்க நைட்டு இப்ப சாப்ட்டோ அப்டின்ன கடய பாத்தீங்கனாக்கா ஆ பக்கத்துலலா கொஞ்ச அந்த சாக்கட அந்த மாதிரிலா போயிட்டுருக்கு சரிங்ளா அதுக்கு பக்கத்துல ஒரு குட் ட்டி கடை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க எங்க பிள்ளைங்க ரொம்ப அடம்புடிச்சு எனக்கு அந்த வேணு அப்டினு சொல்ட்டு அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாரி ஐட்டம்தா ஆ சோ அந்த வாங்கி சாப்ட்டதுனால என்ன ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு அந்த ஃபுட் பாய்சன் மாரி ஆயிடுச்சு சோ அதனால நா என்ன சொல்றே அப்டினா நீங்க இப்ப பிள்ளைங்கள அழைச்சுக்கிட்டு போறீங்க அப்டி ங்க உங்களுது அஹ் இப்ப நீங்க ஒரு கடைய பாக்கறீங்க சாப்பட போறன்னா அந்த கடையில எப்டி இருக்கு இந்த ஈயல்லா மொக்கிதா கட கடைக்கு பக்கத்துல சுத்தமா இருக்கா இந்த கடைக்குள்ள வந்து இந்த பாத்திரம் எல்லாம் இருக்குல்லயா அந்த பாத்திரங்கள்லா சுத்தமா இருக்கா அப்டின்ற மாதிரி நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறோ நீங் நீங்க வந்து அந்த கடைய போயிட்டு நீங்க சூஸ் பண்ற நேரத்துல ஏதோ பிள்ளைங்க அழுவறாங்க அடம்பிடிக்கறாங் அப்படின்றதுக்காக எதையும் போயிட்டு எந்த கடையையும் போய் வாங்க வேண்டாம் ஏன்னா நா அனுபவிச்டேன் சோ என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன நீங்களும் குழந்தைங்களா வச்சிருக்கும் பொழுது நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அப்படிங்கும் பொழுது அ ஹ் இதே தப்ப நீங்க திரும்ப செஞ்சுட்டு திரும்ப நீங்க நாளைக்கு வந்து குழந்தைகளுக்கு முடியலப்போ ல்ல அப்டினு சொல்லிட்டு ஹாஸ்பிடல்கு வீட்டுக்கு அழையுரது வந்து அது ஒரு பெரிய வேலையாருக்கு ரெண்டாவது நமக்கு அதுக்காக ஒரு செலவு ஆமா ரெண்டாவது பெரிய செலவு வந்து நம்ப பண்ணனும் இல்லையா இப்ப நம்ப வந்து ஹாஸ்பிடல்கு போய்ட்டு வரும்போது அதுக்கொரு தனி நாம ஒரு செலவு தொகைய எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு சோ நீங்க அந்த ம இது மார ஏதாவது ஒரு கடைக்கு போறீங்க அப்டின்னா அப்ப நா நாம் நான் சொன்னத பாத்துட்டு நீங்களு அத வந்து ப பயன்படுத்திப்பீங்க அப்டின்னு நெனைக்கிறேன் நீங்க அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
அத மாதிரி வந்து ஒரு கடைக்கு போனோம்னா நம்ம அத எல்லா இடத்துலயையும் பார்த்துட்டு தான் நம்ம எருவோ ஒரு கடைல போனாலுமே சாப்பாடுனாலு அப்டிதா எல்லா விஷயம்னாலு அப்டிதா ஒரு சின்ன ஒரு டீக்கடைக்கு போனாலு அப்டிதா அந்த கடை நீட்டா இருந்தா கிளீனா இருந்தா மட்டும்தா நம்ம அந்த கடைக்கு போவோ இல்லாட்டா அந்த கடையில ஏற மாட்டோ
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அப்படித்தான் அப்படித்தான் இருக்கணும் இப்ப ஒரு கடையை பாக்குறோம் அப்படின்னு ன்றது இந்த கடை சுத்தம்
நம்மளுக்கு அந்த கடைய பாக்கும்போதே தெரியு இந்த கடை எப்டி சுத்தமா இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு நம்மளே பா நமது தெரியும்
கண்டிப்பா கண்டிப்பா அப்போ அந்த அதுதான் ஏற்கனவே போய் உண்மை அதுதான் இப்ப ஒரு கடையை நம்ப பார்க்கும்பொழுது இந்த கடை எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு அதிகபட்சம் நம்ப இந்த ரோட்டு கடை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு கூட ந நினைக்கிறேன் என்னன்னா ரோட்டு கடை வந்து எல்லா கடையும் நம்ப அந்த மாரி
இந்த வீட்டுல சமைச்சு கொண்டு வச்சு விற்பாங்கல்லா அந்த கடையில தைரியமா வாங்கி சாப்பிடலாம்
ஆமா அப்பற நா நம்ம வந்து கடையிலேயே அங்கேயே சமைக்காம இப்ப வீட்டிலேயே கடயில வீட்டுலே நா ச சமைச்சு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போறாங்க இல்லயா சோ அந்த மாரி எடுத்துட்டு போற கடயில கூட நம்ம வந்து சாப்பறது நல்ல விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்போ நம்ம வெளியில போறோம் அதை விட நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஒரு பாத்துப்போம் அப்டினாக்கா நம்ம வெளியில போறோம் அப்டின்னா நம்ம மேக்ஸிமம் இந்த இடத்துக்குபோறோம் இவ்வளவு நேரம் ஆகும் ஓர் அளவு நம நம்மல்லா கணிக்க முடியும் இப்ப நம்ம போறது சாயந்திரம் தான் வீட்டுக்கு வருவோம் இல்ல மத்தியானம் தான் நம்ம வீட்டுக்கு வருவோம் அப்டிங்கிறது பொழுது அதுக்கு தகுந்த மாரி இப்ப நம்ம வீட்ல கொஞ்சம் ஸ்னாக்ஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு நாள் நிம்மதியா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அல்லது சாப்பாடு ஏதாவது கட்டி எத்துக்கிட்டு அந்த மாரி போறது வந்து நல்லா இருக்கும் நா நினைக்கிறேன் இப்ப நீங்க அப்ப நீங்க பாக்கும்பொழுது இப்ப நம்ம சாப்பாடு மதிய சாப்பாட இருக்கட்டு கூட மதிய சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு துவையலா இருக்கு அப்டின்னா அதுக்கு தகுந்த மாரி ஒரு தயிர் சாதமோ இல்ல அந்த மாரி ரைஸ் அந்த மாரி எடுத்துகிட்டு போறதோ இல்ல மழ காலத்துல புளி சாதமோ அல்லது ஒரு லெமன் சாதமோ அந்த மாரி ஒரு ரைஸ் வகையில் எடுத்துக்கது இல்ல ஒரு வட சுட்டுக்கிறது ஒரு பச்சி சுட்டுக்குறது இல்ல வேற ஏதாவது முறுக்கு மத்த இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஜட்டம் வீட்ல எதாவது ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போறது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படினு நா நினைக்கிறேன் சோ நீங்க அந்த மாரி வெளில எங்கையாவது போறீங்கன்னா அப்டின்னா கோயில் குளங்கள் போறீங்க அப்டிங்கும்பொழுது நம்ம நம்ம எப்ப போறோம்னா அதுக்கு தகுந்த மாரி தண்ணி எடுத்துக்கிறோ ஒரு டவல் எடுத்துக்கிறதோ இல்ல ஒரு வெளியில சாப்படனும் மேக்சிமம் வெளியில்போறோம் அப்டி வெளிய சாப்படனு ஒரு ஐடியாவுலதான் போவோம் இருந்தாலும் அந்த வெளியல சாப்படனு கிற ஒரு ஒரு ஒரு சூழ்நிலைய நாம தவிர்த்து விட்டு வீட்டில இருந்து எதாச்சி எடுத்துட போனா நல்லா இருக்கும் அப்டி நினைகிறேன் ஏனா நான என் புள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து இப்ப அதனால நைட்ல இருந்து பயங்கர பிரச்சனையில மாட்டிகிட்டு நின்னுகிட்டு இருக்கேன் புள்ளைக்கு ஒத்துக்கள ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டு பொய்ட்டு காலைல ஊசி போட்டுகிட்டு நைட்டு போய் ஊசி போட்டுகிட்டு சொல்லிட்டு பொழுது ஹஸ்பிடலுக்கு வீட்டுக்கு அலையறதுக்கு நம்ம செவனேனு நம்ம வீட்லேயிருந்து செஞ்சி எடுத்து கிட்டு போயிருக்கலாமோ பெரிய தப்பு பன்னிட்டோமோ அப்டின்ற மாரி நான நினைக்கிறேன் சோ நீங்களும் இந்த மாரி வெளிய எங்கயாவது போறீங்க அப்டினாக்க அதுக்கு தகுந்த மாரி நீ ஒரு ரெடி அப்டியா நீங்க போறது நல்லா இருக்கும் அப்டின்னு நான நினைக்கிறேன்
நாங்க எப்டின்னா நாங்க வந்து சில நேரம் எப்டி வெளிய போறதா இருந்தா காலையிலேயே சமைச்சு எடுத்து வச்சுட்டுதான் போவோம் இப்ப இந்த டைம்லதான் வருவோனு தெரியும் இல்ல நேரம் ஆகன்னு தெரியுல்ல சில நேரம் அதனால காலையிலேயே சமைச்சு எடுத்து வச்சுட்டுதான் போ போ
ஆ இப்போ வந்து இப்போ நம்ம வீட்ல இருந்து ஏதாச்சும் வேலகள் பாக்கணும் அப்டின்னு நினைக்கும்பொழுது இப்போ வீட்லய நம்ம பொழுதுக்கு நம்ம வீட்டு வேல பாக்குறோம் நம்ம கொழந்தைங்கள பாக்குறோம் ஆ மத்தபடி நமக்கு வீட்டு வேலயே நமக்கு நேரம் சரியா இருக்கு இல்லயா தோழி அ இப்போ நம்ம வந்து வெளியில போயிற நம்ம வேல பாக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க மாட்டேங்கது ஏனா நம்ம கொழந்தைகள பா த்துகணும் நம்ம வீட்ல சமைக்கிற மாமியார் மாமனார பாத்துக் க்கணும் அப்பறம் துணி துவைக்கணும் அந்த வேல இந்த வேல சமையல் வேல சொல்லிட்டு நமக்கு வேலகளுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கிடையாது சொல்ல போனாக்கா பொழுதுக்கும் நமக்கு நம்ம கிச்சனுக்கு போனா நம்ம கிச்சன்லயே நம்ம அங்கே இருக்க வேண்டியதுதான் அங்க ஒரு ஒரு ஒரு பெட்ட போட்டுட்டு நம்ம அந்த இடத்துலயே படுத்து தூங்கிட்டு அப்டியே இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலையில தான் இப்போ அதிகபட்சம் வீட்டுல உள்ள ஒரு இல்லதரசிகளுக்கு உள்ள ஒரு பெரிய வேலயா இருக்கு இல்லங்களா சோ இந்த சூழ்நிலையில நம்மளுடைய கணவர்கிட்ட போயிட்டு நம்ம நமக்கு ஒரு செலவுக்கு ஒரு பணம் கொடுங்க எனக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுங்க இரநூறு ரூபாய் கொடுங்க அப்டின்னு அவங்கள்ட கிட்டதட்ட அவங்கள நம்ம பாத்து எல்லாமே நம்மளே நம்ம கைத்தொழில் ஏதோ ஒரு சின்ன வேலகள் செய்யலாம் அப்டின்னு பாக்கறோம் அப்டின்னா தொலைக்காட்சியா இருக்கட்டும் ஊடகங்களா இருக்கட்டும் வரக்கூடிய அந்த வேலகள் பற்றிய விமர்சனங்கள் வரக்கூடியது எதையும் நம்பக தன்மையா இல்ல அப்டின்னு நான நினைக்கேறேன் நீங்க என்ன நினைக்கீறீளாங்க வீட்ல இருந்தபடி நீங்க
கரெக் உண்மதான் ஒரு இப்ப வந்து தொலை இப்ப தொலைக்காட்சி போடுவாங்க வீட்டுல இருந்து வேல பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்டியே தொலைக்காட்சியில ஒன்னு போடுவாங்க போட்ட வரைக்கும் அதுல இருந்து நம்மபோன் நம்பர் எடுத்து அடிச்சு பாத்தா அவங்க சொல்லுவாங்க உடனே பணம் கட்ட சொல்லுவாங்க
ஆமா இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தா அப்டித்தான் இருக்கு என்னன்னா ஒரு அட்வர்டைஸ் பேமன்ட் குடுக்குறாங்க அப்படிங்கும்பொழுது நம்மளே ஒரு நூறு ரூபா சம்பாதிக்கனும் இருநூறு ரூபா சம்பாதிக்கனும் அப்டி ங்கிறதால தான் கால் பண்ணி நம்ம பேசுறோம் இத வந்து நிறைய ஊடகங்கள் என்ன பண்றாங்க அது வந்து தே இல்லாம மக்கள் கிட்ட ஒரு ஒரு விளம்பரத்த கொடுத்துட்டு அதன் மூலியமா அவ அவங்க வந்து ஒரு இவ்ளோ பணம் கட்டுங்க இவ்வளவு தொகையா கட்டுங்க ஆஹ் இவ்வளவு தொகையா கட்டுங்க அப்படின்ற மாரி மக்கள் கிட்ட வந்துட்டு அஹ் ஆமா பணம் பறிக்கிறாங்க இதனால வந்து மக்கள் என்ன பண்ணிறா
இந்த நம்மும் பாவத்துல இருக்கோம் நம்ளும் வெளியில போய வேலை பார்க்க முடியாது கொழந்தைகள் இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ப என்ன பண்ற வீட்டுல இருந்தே எதா வேலை தேடுறது ஆனா அங்க பார்த்த பிறக்கும் எல்லாமே இப்ப இதா பொய்யா இருக்க
பொய்யா இருக்கு ஆமா சோ அதனால நம்ப வந்துட்டு ஏதோ ஒரு அடவரைஸ்மெ் கொடுறாங்க ங்கும்பது நம் எல்லா வந்து கேட்டுட்டு நம்ம வந்து செரி பணம் கங்க அப்டனு சொல்றங்க பணம் கட்டிடா கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு போன்ற போன் பண்ணி பாத்துட்டு வாங்கலாம் ஓகே அது வந்து க்கு நண்பகத்தன்மையா இருக்க அப்படின்றத நம்ப தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்பறம் நம்ப வந்து அதுலா ஈடுபடலாம் இல்லையா இப்போ நம்ப எடுத்தவனே நம்ப வந்து பண்ண தெரிய இப்ப எனக்கு என்னோட தெரிஜா வந்து எ ன்னோடைய தோழிகள் சைடுல ஒரு பொண்ணு இந்த மாரிதான் ஏமாந்துருக்காங்க இப்ப ஒரு ஓரு அட்வெர்டிஸ்ட்மென்ட் வந்துயிருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டுட்டு பணம் கட்ட சொல்லியிருக்காங் வந்து செரி ஓகே நமக்கு வந்து பணம் கட்னா ஒரு நல்ல வேல கெடைக்குது அப்டின்னு நினைச்சுட்டு அவங்க பணத்த கட்டிட்டு இப்ப அந்த பணத்தையும் அவங்களால வாங்க முடியமா அந்த வேலயும் அவங்க போயிட்டு இல்லாம அவங்க பயங்கர ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போய் அவங்க மாட்டிருக்காங்க நம்ம வீட்ல இருந்து ஏதாவது ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் என்கிறது நமக்கு வந்து ரொம்ப சரி நம்ம வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு கணவருடைய துணை இல்லாம செலவுக்கு நம்ம கையில இருந்து ஏதாவது பணம் ரெடி பண்ணிக்கலாம் என்ற மாதிரிதான் நம்ம யோசிக்கிறோம் உஹம் அது மாதிரி நீங்களும் வந்துட்டு வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகள் எதுவும் வருது அப்படின்னா நீங்க நல்லா கேட்டுட்டு அந்த மாதிரி எதவும் இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் சொல்லி விடுங்க நானும் சேர்ந்து வேலை பாக்குறேன் செரிங்களா தோழி உங்களுக்கு வீட்டுல வேலை இருக்கும் கண்டிப்பா இல்லைங்களா
ஆமா கண்டிப்பா இருக்கும் ஆ ச இப்ப அங்க வெளிய போக போறோம் சன்னக்கு வந்து கல்யாண வீட்ட இருக்கு அங்க வந்து கல்யாண வீட்டுக்கு இன்ன போகணும்
ஆமா ஆமா சோ நீங்க வந்துட்டு நீங்க உங்களுடைய வேலைகளை கண்டினியூ பண்ணுங்க நான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கால் பண்றேன் நன்றி தோழி உங்க குட கலந்துரையனதுக்கு ஆஹ் நன்றிதோழி